ம் நல்லாவே கேக் குது ஏ சேரி
ம் எனக்கு கேக்குது கேக்குது இந்த வாட்டி மிஸ் ஆகாதுன்னு சொல்றே
செரி பாக்கலா ஆனா வந்துட்டு இ என்ன சொல்றது எனக்கு நெறய கமிட்மெண்ட் இருக்கு எல்லா கமிட்மெண்டையு பொறுத்துதா வர முடியு சோ நீ எனக்காவது நீதா கமி சேஞ்சு பண்ணிக்கிறோ
நா ஏ நா எனக்கு நா நீ என் இப்ப எந்த நாள்ன்னு சொல் ஆனா தல நாளாச்சுனு சொல்லணு தான
சொல்லிருவே முந்தா நாள் சொல்லிருவேன்டா
ஆ ஓகே அதாவது நாளைக்கு நீ வரேன்னா நாளைக்கு காலேயில பத்து மணிக்கு கூப்ட்டா நா வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடு எப்டி
தெரியுது அட்லீஸ்ட்டு வந்த அது டை அது கூட ஓகே தானே இல்லையா
என கூப்ப எனக்கு அட்லீஸ்ட் நீ என்னைக்கு வரயோ அன்னைக்கு காலேயில ஆச்சுன்னு சொல்லிடணு
உம்
காலேலன்னா விடிய கால ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எல்லா
சேரி சொல்லீறே அது பிரச்சன இல்ல
அப்பனா நா எல்லாமே ரெடியாக்கி ம் யாருகிட்ட சொல்ல போறதல்ல ஏ சொல்லணு
இருப்பாங்கல்ல நீ கெலம்பி போறத பாத்தே அவுங்க கேட்ருவாங்க
ஆ கேட்டா
முன்னாடி நா சொன்னே ஞாபக இருக்கா முன்னாடி வந்துட்டு என பாக்குறது ஒரு நாள் பேஷியல் கூட பண்ண போனதான பார்லருக்கு போயிருக்கதான பக்கத்ல இது நா சொன்னப்ப நீ ஒத்திக்கவே இல்ல அதனாலே நா ஆமா பேசும்போது நா திரும்ப சொன்னே இப்ப ஸ்பேஷியல்லா பண்ணேலடா அப்டின்னு சொன்னதுக்கு அல்ல நா பண்ணவே இல்ல அப்டின்னு சொன்ன நீ பண்ணதான
இல்லயே
ஏ பக்கத்ல இருக்கே பா பார்லர்ல இருக்கே இது பண்றதுக்காக வந்திருக்கே சொன்னா எ எப்ப தெரிமா நம்ம செகண்ட் டைம் மீட் பண்ணும் போது
ஆ
ஆமா
ஏதோ அப்பல்லாந்து எனக்கு முடி இருந்துச்சுடி இதெல்லா பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல
ஏயா அந்த மொட்ட தலய கொண்டு எ மூஞ்சிக்கு முன்னாடி காட்டிறாத வழுக்கத்தலையா அப்டிங்கிற மாரிதா இருக்கு
ஏண்டக்கி
ஏ நீ உனக்கே தெரியு எனக்கு இந்த வாழுக்கல்லா புடிக்கவே செய்யாதுனு நீ மொட்ட எடுத்த டைம்லே நா எவ்வளவு கேவலமா உன்ன திட்டிட்டு இருந்தே ஒனக்கு தெரியாதா சொல்லு ஒரே ஒரு அக்கா முடிச்சதே நா சொன்னே ஏ ஓ இந்த மாரி மொட்டையோட வராதாடா மொட்டையோட வராதடா அப்டினு சொன்னே
இந்த
இய அ அங்கலா அங்கெல்லா ஹேர் பிக்சிங் கெடயாதாடா
ஹேர் பிக்ஸ்ண்னா என்ன நெனக்குற நீ விக்கு வெக்குறதுன்னு நெனக்குறியா
விக்குக்காக கேக்கலடா இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு எங்களுக்கெலா ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்கு எக்ஸ்டென்ஷன் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா ஹேர் கூட கட் முடிச்சு போட்டு இது பண்ணுவாங்க ஹைட்ட மெயின்டென் பண்ணுவ வச்சுப்பாங்க
ஐயோ கடவுளே இத அப்டி இல்ல நா எப்டி பண்ணா
ஆ அது தெரியு வளக்க வளக்க வைப்பாங்க வளக்க வைப்பாங்க தெரியு நெறய வீடியோ பத்துருக்கே நா கூட ஒனக்கு ஒரு வீடியோ அனுப்பி இருந்தே ஞாபாக இருக்கா எங்க ஊர்ல அந்த பசங்கல்லா ஹேர் முடி வளத்துட்டுனு சொல்லிட்டு வீடியோ போட்டுகிட்டு இருக்கானுங்க பாரு பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்தோட வீடியோ கூட அனுப்பி இருந்தே ஆ வந்துட்டு அங்கதா அக்கு ஒங்க ஏறியா அது மார்தாண்டத்துல வந்து ஆ பசங்க வந்துட்டு முடிக்கி முடி இப்ப இதாகி வளர்த்துருக்காங்க நட்டு வளர்த்துருக்காங்க ஓகேவா நல்லாவே வளந்துக்குடா அவனுங்களுக்கு முடி சோ நீ அதுல ட்ரை
ஆமா அதா அதா நானு பண்ண போறேன்னு சொன்னே ஆனா அதா பண்ணா பிரச்சன என்ன தெரியுமா
ஆ
ஒன் வீக் ல் ஃபுல் பெட் ரெஸ்டு
ஆ எட்றா வந்த ஒடனே பண்றா நா என்ன வந்த ஒடனவா வர போறே சொல்லு
எனக்கு ரெண்டு விஷயோ பண்ணணுன்டி ஒன்னு கண்ணுக்கு லேசர் சர்ஜரி பண்ணணு
ஆ
அதுக்கும் அதுக்கும் மூனு நாள் ட்ரஸ்டு வேணு
ஓகே
அப்றோ ஹேர் ஃபிக்சிங் பண்ணனுனா அதுக்கு ஒரு ஒன் வீக் ரெஸ்டு வேணு அப்றோ ஒரு மாசத்துக்கு நம்ம மண்டையில அதிகமா வேர்வ வர கூடாது அந்த மாரி எல்லா
ஓ அப்ப வெளிய அலஞ்சா வேர்வ வந்துரு வந்ருல்ல
என்ன
வெளிய அலையும் போது வேர்வ வந்துருமேடா நம்ம ஊர்ல வேற ரொம்ப ஹீட்டா இருக்கேடா
ஆமா ஆனா பரவால்ல பாத்துக்கலா அப்பறோ இந்த பி ஆர் பி னு ஒரு ட்ரீட்மென்ட் இருக்கு இதுக்கு ஆ
பி ஆர் பி னா ஆ வாரே
இல்ல இன்ஜெக்ஷன் எடுக்கணு மண்டைல அடிக்கடி ஆ ரெண்டு வாட்டியாச் சு அங்க இருந்து பண்ணிட்டுதா இங்க வர முடியு அப்பதா எனக்கு அதோட ரிசல்ட் கெடைக்கு பண்ணா புரியுதா?
சேரி இது கால் பேசிட்டீக இல்ல இல்ல நா கூட்டிட்டு இப்ப வாரம் இருங்க